ஆஹ் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
க்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் என்னா பண்றீங்க சாப்ட்டீங்ளா
வேனா சும்மாதான் உக்காந்துருக்கேன் சாப்ட்டுட்டேன் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டோம் இன்னிக்கு வந்து வீட்ல கொஞ்சோம் கொத்த வேல நடந்துது அதனால சும்மா சாதம் ஏதோ சமைச்சு சாப்ட்டோம் அது தயிர் சாப்பாடு மாதிரி நீங்க
ங்களும் இங்க வீட்ல தயிர் சாதம் தான் கரண்ட் இல்ல
ஓ சேர்சேரி வெயில்
கரண்ட் கட் பண்ணிட்டாங்க ஆமா ரொம்போ கஷ்டமா இருந்துச்சு வீட்ல பசங் பசங்களூம் அழுதுட்டே இருந்தாங்க அதுனால சமைக்கிறதுக்கு டைமே இல்ல இல்ல
எல்லாடம் இதே பிரச்சனதான் கரண்ட் காலைல கரண்ட் போய்டுது இல்லன்னா நைட்டு போய்டுது என்ன பண்றது சொல்லுங்க ஆஹ் நீங்க மேக்கப் போடுவீங்களா
ஆஹ் போடுவேனெ நான் தான் மேக்கப்கு தான் நான் படிச்சிருக்கேன்
ஓ அப்படிங்களா செரி செரி இல்ல ஒரு கொலாபரேஷனுக்காக ஒரு மேக்கப் வேணும் ஆர்ட்டிஸ்ட் வேணும் அதுக்காக செரி டீடெயில் கேக்கலாம் அப்படின்னு தான் கால் பண்ணன்
செரி ஓகே நீங்க என்ன யாரு க்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுங்க என்ன டீட்டெயல் அவங்களோட என்ன காஸ்மெட்டிக்ஸ் எப்படி அவங்களுக்கு வேணும் ட்ரெடிஷ்னலாவா இல்ல ஃபன்சி மேக்கப்பா அந்த மாதிரி
ஆஹ் என்னோட ர ஃப்ரெண்டுக்கு தான் தேவ என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கொலாப்ரேஷனுக்காக ஆர்டிஸ்ட் கேக்குறாங்க மொத்தம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்குமே ரெண்டு ரெண்டு மேக்கப் போடணும் அதாவது ரெண்டு பேருக்குமே வந்து ட்ரெடிஷன் நல்லாவும் வேணும் அப்புறமா வந்து பார்ட்டி வேர்ல அதாவது நார்மல் நம்ம பார்ட்டி ட்ரெஸ் போடுவம்ல இப்ப கவுன் அந் ந்த மாதிரி போடுறதுக்கும் உங்களுக்கு மேக்கப் வேணும்
சரி சரி சரி ஓகே அவங்ககிட்ட என்ன மேக்கப் ப்பு அப்படின்னுட்டு சொல்லுங்க ஃபேன்சியா எதிர் ட்ரெடிஷ்னலான்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா நா என்ன பேக்கேஜு அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன் இல்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா கூட நா டேடைரக்டா நா அப்டியே அவங்ககிட்ட பேசிருவே
ஓ அப்ப்டங்களா ஓகே ஓகே ஆனா வ வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா அ எல்லாமே லுக் கவர் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப ஐ மேக்கப் லிப்பு நெக்கு அது மாதிரி எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க
ஆமா
டவுன்ல இருந்து கொஞ்சம் பிரைட்டா வேணும்னு கேட்ருக்காங்க
ஆ பண்ணிரலாமே அவங்க எப்டி கேக்குறாங்களோ அந்த மாரி பண்ணலாம்
இப்போ ஜுவல்லர்ஸ்லா எப்டி உங்ககிட்ட இருக்குமா இல்ல அவங்க வந்து
இல்ல நா ஜுவல்லர்ஸ் எல்லாம் கடையாது அ என்கிட்ட வெறும் மேக் கப்தா சோ மேக்கப் மட்டோத் தா என்கிட்ட நா பியூட்டிஷன் இது மட்டுதா இது இருக்கு என்கிட்ட பேக்கேஜு சோ அதுனால ஜுவல்ஸ்லாம் இல்ல
ஓகே ஓகே இப்ப ஜுவல்ஸ்னா எக்ஸ்ட்ரா பேமண்ட் வர மாதிரி இருக்
ஆமா ஜ ஜீவல்ஸ்னா எக்ஸ்ட்ரா பேமண்ட் வரும் அது மாரி அவங்களோட ஹேர் ஸ்டைலுக்குனா அதுக்கு தனியா ஆள் இருக்காங்க சோ அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலிங் க்கு ஆமா எல்லாமே வேணும்னா அவங்கவுங்களுக்கு தனியா ஆளு மேக்கப்க்கு ஒரு தனி ஆளு ஹேர் ஸ்டைலிங்கு ஒரு தனி ஆளு அதே மாதிரி ஜுவல்லர்ஸ் க்குனா நீங்க தனியா வாங்கணும் அதுக்கு நீங்க ரெண்ட் கூட எடுக்கலாம் வாடகைக்கு கூட எடுத்துக்கலாம் வாடகை நெக்லசு இல்ல நீங்க ரு ஓனா கூட பைப் பண்ணி கூட நீங்க வச்சுக்லாம்
ஓ அந்த மாதிரி பட் இப்ப வந்து நம்மளுக்கு வாடகைக்குனா நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் கூட எடுத் த்துட்டு இவ்ளோ நேரத்துலனு சொல்லி கொடுத்தர்லாம் அப்டிதானே அந்த மாதிரி வரும்
ஆமா ஒரு நாளுக்கு இவ்ளோ ரூபாய் அப் அப்படின்ட்டு இருக்கும் அவங்கிட் கிட்ட சோ நம்ம அந்த மாரி பேசிக்கணும் உங்ககிட்ட எனக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு அஞ்சு அவருக்கு வேணும் ஒரு ஃபுல் டே ஒரு நாலு ஃபுல்லா எனக்கு வேணு அந்த மாரி நம்ம பேசிக்கணும் அக்ரிமெண்ட் ட்டு ஒரு ஒரு நாளுக்காக வேணும் ரெண்டு நாளுக்காக வேணு அப்
பேசி வாங்கிப்போம் ஓ செரி செரி இப்ப எப்டி நீங்க உங்க நீங்க எப்டி உங்களுக்கு மேக் தெரியும் ஏதாவது கிளாஸ் போனீங்களா இல்ல எப்டி முன்னாடி தெரியுமா உங்களுக்கு
ஆஹ் நான் கிளாசும் போயிருககேன் பியூட்டிஷன் கோர்ஸும் முடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடியே நா காஸ்மெட்டிக்ஸ் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கேன்
ஓ அப்டிங்களா
நான் ஒர்க் பண்ணிருக்கேன் வேல பாத்திருக்கே அந்த ஷாப் ல சோ எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாவே இருக்கு அதுக்கப்பறமா நா ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் கூட எடுத்தேன் எங்கிட்ட சர்டிபிகேட்டும் இருக்கு நா சத்து ஃபயிட் பியூட்டிஷியன் ஆர்டிஸ்ட்
ஓகே கே ஓகே குட் ஆனா வந்து இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு சொல்றேன் ஏன்னா வந்து எல்லாமே அவங்க கவர் பண்ணனு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க எவ்வளவு பட்ஜெட் ஆஹ் எவ்வளோ சொல்லி நீ சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்
உம் ப்ரொபெஷ்னலா அப்படின்னா பைவ் தௌசண்ட்ல இருக்கு நார்மல் பேசிக்ல இருந்தேனா டூ தௌசண்ட்ல இருந்து இருக்கு ரெண்டாயிரம் ரூபாயல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சார்ஜ் பண்றேன்
ஓகே ஓகே லோ பட்ஜெட் தான் ரொம்ப ஹை எல்லாம் இல்ல வெளியில
ஆமா இன்னும் வெளில நீங்க கேட்டீங்கன்னா பதினஞ்சு அஞ்சாயிர ரூபா இருபதாயிர ரூபா சொல்லுவாங்க நான் லோ பட்ஜெட்ல தான் யூஸ் பண்றேன் ஹோம்ல தான் எல்லாமே வீட்லதான் வீட்லயே அவங்க வந்தாங்கன்னா டைரக்ட்டா அவங்கள உ வீட்லயே எல்லாமே ரெடி பண்ணி
ஓகே செரி செரி இப்போ சப்போஸ் அவங்களுக்கு எல்லாமே ஓ பண்ணிட்டீங்க இப்ப ஏதாவது போட்டோ எடுக்கனா கூட நீங்களே எடுத்துப்பீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது ஆளுகா இருக்காங்களா
இல்ல போட்டோஸ் ஷூட் எல்லாம் கெடையாது மேக்கப் ஒர்க் மட்டும் தான் வேல மட்டும் தான் எங்களுக்கு போட்டோ ஷூட் எல்லாம் அவங்க எடுக்கணும்னு அவங்களே ஆள் வெச்சுதான் எடுக்கணும் நார்மல் நம்ம ஃபோன்ல எடுக் இருக்கறோல்ல அந்த மாதிரினா நம்ம எடுத்து குடுப்போ ம் ஒரு ப்ரொபைலுக்காக இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக இல்ல அவுங்க வாட்ஸ்ப் ஸ்டேட்டஸ்ல வெக்கிறதுக்கானா நம்ம நம்மளோட போன்லயே நம்ம ஒரு நல்ல ஒரு போட்டோ எடுத்து எடிட் பண்ணி நாங்க குடுத்துருவோ அதுக்கு ஹை ப்ரொபைலா வேணு அப்படினா அவுங்க ஒரு போட்டோ ஷூட் வச்சி அவுங்க எடுக்கணு
ஓ செரி செரி இப்ப வந்து நீங்களா போயிட்டு அவுங்கவுங்க வீட்டுல போயிட்டு பண்ணி குடுக்கறதுல்லா இருக்கா அவுங்க கிட்ட
நானா போயிட்டு கூட பண்ணுவே எப்படி கஸ்டமரோட கம்ஃபர்ட் அவங்களோட எப்படி கம்ஃபர்ட் இருக்கோ அந்த மாதிரி அவங்க எனக்கு ம் அவங்க என்ன வீட்டுக்கு வந்து நீங்க பண்றீங்க அப்டின்ட்டு புக் பண்ணாங்கன்னா நா வீட்டுக்கு போய் அவுங்கள டைரக்ட் ட புக் பண்ணி அப்படியே பண்ணிருவே வேல என்ன வேல அவுங்களுக்கு தேவையோ என்ன காஸ்மெட்டிக்ஸு ஆமா ப்ரொபஷனல்லா இருக்கட்டு இல்ல ட்ரெடிஷ்னலா இருக்கட்டு ஃபேன்சி ஸ்டைல்லு இருக்கட்டு வெஸ்ட் டன் எந்த மாரி இருந்தா கேட்டா கூட நா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் பண்ணி குடுத்துருவே ஒன்னும் பிரச்சன இல்ல கஸ்டமடோ கஸ்டமரோட டிமேண்ட் தா அவுங்க எப்படி கேக்கறாங்களோ அந்த மாதிரி பண்ணி குடுக்குறதுக்கு எ நாங்க ரெடியா இருக்கோ
ஓ செரி செரி இப்ப நா கூட இது அந்த பியூட்டிஷியன் படிக்கலாமா எல்லாருமே
ஆ நீங்களு படிக்கலாமே நான இங்க அ பெருமூர் சைட்ல தா நா படிச்சே சோ அந்த டீடெயல்ஸ் உங்களுக் கு வேணுனா நா உங்களுக்கு சொல்றே நீங்க அங்க போய் படிக்கலா
ஓகே ஒகே நீங்க வந்து இப்போ சார்ஜ் பண்ணுவன் சொன்னீங்க இல்ல நா உங்களோட டீட்டெயல்லா உங்களுக்கு ஷேர் பண்றே நீங்க வந்து அவுங்ககிட்ட பேசிக்கோங்க இருந்தாலு வந்துட்டு அவுங்க கேக்க சொன்னது எப்படின்னா அ நீங்க வந்துட்டு இப்போ ஐ மேக்கப் அப்படின்னா ஏதாவது மாடல் வச்சிருக்கீங்களா அந்ந மாரி கேக் கேக்குறாங்க கேட்லாக் மாரி இப்ப வந்து கலரு இந்த கலர் யூஸ் பண்ணா இப்படி நல்லா இருக்கு அவுங்க ஸ்கின் டோனுக்கு அப்டியே அவுங்கள பிஃபோரே எல்லாமே கேக்க சொல்றாங்க
அப்படியா செரி அவுங்களுக்கு எப்படி வேணுன் சொல்லி அவேங்க கேக்குறாங்களோ அந்த மாதிரி நாங்க லுக் ரெடி பண்ணி குடுத்துருவோ இல்ல அவங்ககிட்ட ஏதாவது பிரிபரன்ஸ்காக ஏதாவது போட்டோஸ் அவுங்க வச்சிருந்தா கூட அது காம்சா கூட நாங்க அதுக்கேத் மாதிரி மேக்கப் பண்ணி குடுத்துருவோ
ஓ செரி செரி சாரீ எல்லா உங்களுக்கு அப்போ ப்ளீட் எல்லா பண்ண தெரியுல
அ அதுக்கெல்லாம் தனி சார்ஜஸு அதுக்கெல்லா தனி சார்ஜஸ் ஆகு மேடம் ஆமா
ஓ அப்டிங்ளா ஓகே ஓகே அப்போ சரி ரெண்டு பேரு அப்படின்னா ஒரு டுவெல் தௌசண்ட் ஆகும் அப்படிதானே ரெண்டு பேர் அப்படின்னா நம்மளுக்கு செரி செரிங் பட் ஜுவல்லரினா உங்களுக்கு பிஃபோரே சொல்லணுமா
ஆமா ஜுவல்லரிக்குன்னா நீங்க எங்கிட்ட பிஃபோராவே சொல்லணும் ந ஜுவல்லர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட பேசணும் இந்த மாதிரி கிளைண்ட்கு தேவ இருக்கு அப்படின்ட்டு சோ அவங்க நறைய எடத்துக்குல ஜுவல்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா சோ அவங் கிட்ட பிஃபோரா நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரெடியா இருப்பாங்க கிளைண்ட்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் வேணுமோ அவங்க டைரெக்டா போய் என்ன வேணுமோ அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பை பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டக்கு எடுத்து துக்லாம்
ஓ அந்த மாதிரிய இருக்கு செரி செரி ஓகே அப்ப நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ஓகே இல்ல நீங்க அவங்க பிளேஸ்கு போனும் இல்ல அவங்க உங்க எடத்துக்கு வராங்களா அப்படிங்குறது வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் பேமெண்டும் நான் பேசிக் குறேன் ஓகேங்களா
செரி ஓகேங்க என்ன பிரச்சனை இல்ல எப்படி அவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்து கூட ஓகே நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் இல்ல அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நாங்க போய் பண்ணிருவோம் ஒண்ணும் எப்படி அவங்க கேக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு லுக் கண்டிப்பா டெஃபினட்டா அவங்களுக்கு நாங்க குடுப்போம்
ஓகே ஓகே இருந்தாலும் நாங்க உங்களுக்கு பிஃபோரே சொல்லிக்கிறோம் எப்படின்னாலும் ஒருவேளை அடுத்த வாரம் இருந்தா கூட உங்களுக்கு பிஃபோர் சொன்னாதானே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லான்ன வந்து உங்களுக்கு வர்றது பிளான் இருந்தா கஷ்டமாயிடும்ல
ஆமா நீங்க பிஃபோராவே ஒன் வீக்கு இல்ல டென் டேஸ் பிஃபோரா நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது நாங்க எப்படி எங்களோட இது பிளாக் பண்ணமோ டேட் பிளாக் பண்ணிருப்போம் எந்த கஸ்டமருக்கு என்ன டேட் னு அந்த மாதிரி அந்த கஸ்டமர் கு என்ன டேட் வேணும் அப்படின்னுடு பிஃபோராவே ஒரு செவன் டேய்ஸ் இல்ல ஒரு டென் டேய்ஸ் பிபோர்வே இன்பார்ம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மத்த கிளையண்ட்டுக்கு மேனேஜ் பண்றதுக்கு
ஓகே அப்ப நான் கன்ஃபார்ம் பண்டு நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் உங்ககிட்ட இல்ல நானே வந்து கால் பண்றேன் ஓகேங்களா தேங்க் நான் உங்களுக்கு எதனாலும் உங்களுக்கு சொல்றேன்
நன்றி வணக்கம் தேங்